ஓ என்னாச்சு ஆஹ் கேக்குது
திடீனு கட்டாயிடுச்சு நல்லா இருன்ச்சு
வாய்ஸ் வந்து எனக்கு கேக்காம அப்படியே அமைதியாயிச்சு
உன் வாய்ஸு எனக்கு கேக்குது
ஓ நா ஹலோ ஹலோங்குற என்னடா சவுண்டே கே்கலையே எம் பேசுறது ஒழுங்காவே கேக்கலையே என்னாச்சு அப்டின்ட்டு இங்க சரியான மழ
அ மல்லு மலைய மாயர் மழன்னு போட்ருன்ச்சி இதுல
ஆமா சரி மழ வெளுத்து வாங்கிடுச்சு
அவ்ளோ மழையா நம் மழ எல்லாம் பாத்து எவ்வளோ நாலாச்சி
ம் ஆமா மழ பேயறதே பெரிய அதிசயோம் இங்க இடி லா இடிக்கல மின்னல் நல்லா லைட்டு வந்து போடுற மாரி ஆஃப் ஆய் ஆஃப் ஆய் ஆன் ஆகுற மா
நல்ல மழ அ காத்து மழயா சாதா மழயா
காத்தடிச்சுக்கிட்டே மழ நல்ல ஸ்
நல்லாருக்கு ஆனா இந்த வீட் ட்ல மூணு நாலு நாளா தண்ணி சம்மா ஐசா இருக்கு
ஓ அதங்க சில்லுன்னு க்ளைமேட்ல
அஹ் கிளைமேட் இவ்வள நால் நல்லா இருந்துச்சு
ஆமா
இங்கல்லா ஜாமா கழுவியே கடுப்பா இருக்கு பஹலிலதா கழுவுற
அஹ் ஆமா நானு அங்க வெளியூர்ல போயிருந்தன்னு அப்போ வந்து அந்த மாரிதா ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஏறு கைய வக்க முடியாது தண்ணில அவுங்க வேற காலைலே வெளில போவாங்களா சாப்பாடு கட்டி குடுக்கணுமா சாப்பாடு கட்டி குடுக்கும்மோது கண் தண்ணீல கைய வக்க முடியாது அந்த மாதிரி ரொம்ப ஜில்லுங்கு என்ன
ம் அமா இருந்தாலும் பரவால்ல நோம்புல சளி கிளி புட் ச்சினா நமக்கு இருக்குற பிரச்சனைல
ம் ஆமா அது உண்மதா இன்னிக்கு என்ன ஆச்சு ம் காலைல ஒரு ரெண்டு பெட்ஷீட் வாங்குனே
அ
ஏ மீஷோலியு இல்ல ஃபிளிப்கா ட்லியு இல்ல நா கூட உன்ட்ட கேட்டுட்டே இருந்தன்னே ஜாமாலா அ நெ ட்டுல வாங்கனா பெட்ஷீட் ஃபுல்லா வீணா போயிடுது ரெண்டு தொவையில வந்து ஒரு மாரி நீ சொல்ற மாரி ரைஞ்சு போன மாதிரி போயிடுச்சு எனக்கு நெட்ல ஆன்லைன்ல ரெண்டு தடவ வாங்குனே ரெண்டு தடவ வாங்கியு வந்து எ சரிஞ்சு போனா மாதிரி முன்னூத்தி அம்பதுருவா
அ அதா இதுல அந்த தீபாளிக்கி கட போடுவாங்க தெரிமா
அங்க வாங்குனா கூட வந்து நா எதனால நெட்டுல வாங்குறன்னா எலாஸ்டிக் இருக்கு
அ இந்த பிரச்சினில நீ வாங்கி கடையில டைலர்ட்ட குடுத்து இல்ல ஸ் டி குடிச்சி அத் தெச்சுக்கிலா
அப்பிடிதா நானு வந்து நெனச்சே இது வந்து வேஸ்ட்டு இந்த மாதிரி துணி வேஸ்ட்டா போறதுக்கு நம்ம வந்து க காச குடுத்து கொஞ்சோ குவாலிட்டி நல்ல
அறநூறுவா அறநூத்தி அம்பதுருவா கடையிலெல்லா அதுவு மாரி ஆடி ஆஃபர்ல கொஞ்சோ கொறப்பாங்க ஆடி மாச ஆஃபர் போடுவா கள்ல அப்பதிக்கி அந் அதுக்கு அது க்காட்டி வந்துர்ச்சா ஆடி மாசோ
ஆமா ஆடி காத்துல அம்மியு நகருன் சொல்லுவாங்ளே அடுத்த மாசத்தா
இப்பதா வந்தா மாரி இருந்துச்சி அதுக்காட்டி வந்துர்ச்சா
ஆமா ஆமா அடுத்த மாசோ வந் து ஆடி மாசோ ஆஃபர்லா போடுவாங்க
ம் இங்கியெல்லா சம்ம ஆஃபர்ருக்கு
ஆமா நீ எங்கே அங்க போயி அ பர்ச்சேஸ் பண்ணுவியா
அம்மா வட்சேஸ் பண்ணா யாரு வாய்ங் குடுக்கறது
ஏண்டி அண்ணன்ட்ட லிஸ்ட்டு போட்ற வேண்டியதான
ம் ம் ம் வீட்ல உள்ள லிஸ்டே இன்னு பேலன்ஸ் இருக்கு எனக்கு இன்னு
அது செரி இன்னிக்கி வந்து அ வாசல்ல வீட்டுக்கு வந்திச்சு பெட்ஷீட்டு நானு வந்து நெட்ல வா நெ ட்ல வாங்கணு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அ ஐடியா பண்ணிட்டு நானு சேரி அ சரி வராது அங்க வந்து எங்க ஊர்ல மாமியாங்க வீட்ல வந்து இல்ல பெட்ஷீட் வந்து ஒழுங்கா உடுப்படியா பெட்ஷீட்டே இல்ல எல்லாமே
அது நீ எப்பிடின்னா நீ அந்த மாரி இக்குற நீனே கடைல தா நீ வாங்கணு கடையில வாங்கனா ரொம்ப நாளைக்கி இருக்கு
ஆமா மிஷின்ல போட்டு நா இதுவா போயிடுச்சு எனக்கு அதனால சொல்லிட்டு சேரி என் நானே சொன்னதுக்கு அப்பறத்தில இந்து நா வந்து மெஷின்ல போடக்கூடாது கைல தொவக்கலா அ சும்மா ஒரு அவசரத்துக்கு வாங்கிக்கிலா அப்பிடிங்கற மார் நெனச்சே அதோட இன்னோரு யோசனையாவு இருந்துச்சி என்ன இவ்ளோ காசு போட்டு வாங்குறோமே சீக்கனோ வீணா போயிடுதே அப்படின்ட்டு அதனாலயே யோசிச்சிக்கிட்டு கடைல போய் வாங்கலாமா அப்டின் ட்டு யோசன பண்ணிட்டே இருந்தனாம் இப்போ வந்து அது க்கேத்தா மாரியே வீட்டு வாசல்ல இன்னிக் காலைல வந்து பெட்ஷீட் வித்தாங்க எப்பிடினா அவுங்க வந்து பெட்ஷீட்டு பில்லோ இல்லாம பில்லோ கவர் இல்லாம
ஆ
எப்பிடினா டாரக்டா நெசவாளர்கள் அவுங்க இருக்காங்கல்ல
ம்
அவ்ங்க வந்து நெசவாளர்கள் வந்து ஆ அவ்ங்க அந்த இதுலந்து வந்து வித்தாங்க ஒரே பெச்சுட்டே ரெண்டு ரெண்டா இருக்கு அவங்க வந்து கட் பண்ணி குடுக்குறாங்க
ஆ புரிது எவ்ளோ ரேட்டு
ஒரு ரெண்டு இது ஆய்த்தி முன்னூத்தி ஒம்பதுருவாங்கறாங்க
ஆ இது எந்த மாரி காட்டனா இல்ல பாலிஸ்டரா
பெண் அவுங்க நெசவு செஞ்சது பியோர்
ஓ ப்யூர் காட்டனா
அவுங்க கையாலயே திரிச்சது நெசவு செஞ்சதுமா இது
ரெண்டு ஆயிரத்தி ஏழுனா ஒன்னு எவ்ளோ
ஒண்ணு வந்து அதாவ்து ஆய்ர்த்தி முன்னூத்தி ஒம்பதுரூவா சொன்னாங்க இல்ல அவ்ளோ ரேட்டுலா வந்து குடுக்க முடியாது பெட்ஷீட்டுக் போய் யாராவ்து அவ்ளோ காசு குடுத்து வாங்குவாங்ளா பெரிய இதுக்காருந்தாலும் பெட் பெச்சிட்டாருந்தாலும்
அதுக்கு நீ வந்து இந்த பொறையு வாங்கி வாங்கிட்டு போய்ல்லா ஒரு போர்வ இருக்கும்ல புஸ்சு புசுனு
ஆமா இதுக்கு வந்
ஹ்ம்
பெட்ஷீட்டுக் வந்து கவர் பில்லோ கவர் கூட இல்ல அது ஒன்னு யோசனையாருந்துச்சு என்னடா கவருமே இல்லி யே என்ன பண்றது அப்டின்டு ஆனா துணிய தொட்டு பாத்தா நல்ல அழுத்தமான துணி இங்க த்தா சவுதிலந்து எடுத்துட்டு வருவாங்க இந்த மாரிதாருக் கும் நல்ல மொத்தமா துணி நல்ல குவாலிட்
ஆமா அந்தூர்லா நல்ல குவாலிட்டி இருக்கும் நம்பூரோட
நல்லாருக்கும் அதனால சொல்லிட்டு சேரி துணிய பாத்தோன்ன விட்றதுக்கு மனசு வர்ல கம்மி பண்ணி குடுங்க அப்டின்ன ஏத்தவிட்டு அக்காட்ட போய் போயி கேட்டுட்டு வந்துருக்காங்க முன்னூத்தி அம்பது ரூவாய்க்கு ஒரு பெட்ஷீட் குடுங்க அப்டின் கேட்ருக்காங்க இல்ல வேணான் சொல் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு இங்க நாங்க கூப்டதுக்கு அப்றோ அதோட சேரி ம் துணி நல்லாருக்கு அப்டினு சொன்னோன நானூருவாய்க்கு வாங்கன எங்க வீட்ல ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு அந்த பெட்ஷீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு தலகாணி ஒர இருக்கு
ஓ அப்பிடியா
அ அதனாலதா சேரி ஓகே ந நம்பி வந்து ஓகே இந்த இது இருந்துச்சுனா நம்ம தளவான் துணி வேற ஒரைய போட்டு கூட போட்டுகலா அப்டினு சொல்லிட்டு ஒன்னு வாங்கன பெச்சிட்டு ஆ ஆ ஆமா ஊர் மாமியார் வீட்டுக்கு அங்க
ஓ இங்கியுந்தா பில்லோ கவர் வெச்சுருக்க மேச்சிங்கா
இங்கிருந்து எத்து போ வேண்டிதா எக்ஸ்ட்ரா அத வந்து பெட்ஷீட்டுக்குள்ள கவரு கிடையாது அதுவு எங்க அம்மா தனியா வாங்கனது ஆடி ஆஃபர்ல நீ சொல்ற மாதிரி எங்க தெரியுமா பெரியசாமி மூப்ப நார்ல ஆஃபர் போட்ருந்தா தீபாவளி
அ பெரிய சாமி அங்க கம்மியா இருக்கும்பா நெறையா ட்ரெஸுலா பெரிய சாமில
ச்சு பெட்ஷீட்டு வந்து ஒரு பெட் ஷீட்டு பில்லோ கவர் வந்து ந அம்பதுரூவாவோ என்னமோதா போட்ருந்தா ஜோடி ஆஃபர் அப்போ சூப்பரான நல்ல காட்டனு சூப்பர் காட்டனு
பேஸ்சம்மா வரமொதே கொண்டுர சொல்ல வேண்டியதான அங்கந்தே
அங்கேந்து கொண்டுட்டு வந்தா இங் இங்க பெட்டு பெருசா இருக்குப்பா பத்த மாட்டண்டுடுச்சு அங்கேந்துதா வந்ததுதா இப்ப நா போட் ட்டுட்ருக்கே இந்த சைடு போட்டா அந்த சைடு இழுத்துக்குது அந்த சைடு போட்டா இந்த சைடு இழுக் அந் அந்த மாதிரி சொல்லிட்டு என் பிள்ள வேற புடிச்சி இழுக்கறாளா அ
நம்ம பசங்க இந்தா அப்டிதா இருப்போ
அதனாலயே நா வந்து எலாஸ்டிக் உள்ளதாவே வந்து பிரிஃபர் பண்ற எலாஸ்டிக் குள்ளதா பாத்துட்ருந்த நெ ட்ல அதனாலதா மோஸ்ட்லி நெட்ல வாங்கறது எலாஸ்டிக் உள்ளது நேர்ல கெடைக்காது பெட்டு அதிகமா வந்து நேர்ல இருக்காது அதனாலயே வந்து நெட்ல வாங்குன என்ன பண்ண செரி வாங்கிடுவோ அப்டின்னு சொல் ட்டு நானூ ரூவா சொன்னரு வாங்கி வெச்சிருக்கேன் அத வந்து நான தெக் வெக்கிலா அப்டின்ற மாரி ஒரு ஐடியால பண்ணிட்டு இருக்கே இங்க வீட்ல மெஷின் இருக்கல்ல
எங்க வீட்ல மெஷின் இருந்துச்சு அக்காட்ட குடுத்துட்டாச்சு ஏனா வேஸ்டா வீணா போவு மெஷி னு அக்கா வூட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க இருந்தாலுமே இப்ப நா யூஸ் பண்ண முடியாது அந்த மெஷின
ஆ உனக்கு தெரியுமா
ஆ ஓரொல்லா அடிப்பேன் அதெல்லா தெரியு
அப்படியா
ஆ ஆனா வேஸ்ட்டா கெடக்கு அந்த மெஷினா துருபுடிச்சிரு நா யூஸ் பண்ற கட்டியு வந்து அ அது பாத்துக்கணு சரி பண்ணணு சரி வராது அக்காக்காகதா வாங்கினது தேது அக்கா தைலர் கிளாஸ் போனாங்க கத்துக்கறதுக்காக வாங்கினாங்க அது நானு போன நானு கத்துக்கிட்டே அதனால வாங்கினது செரி தே தேவயில்ல இனிமேல் அக்காட்டயே குடுத்துடலான்னு அக்காட்டயே குடுத்தாச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க
அது செரி அந்த மாதிரி இது வந்து புள்ளய
ன்ன
நானா உஷா
நா உஷா வெச்சிருக்கியா ஆ சிங்கர் வெச்சிருக்கோ
ஆமா நா வாங்குன டைமிங்ல உஷா கொஞ்சோ வந்து
இப்ப ஃப்ரீ டைலர் கிளாஸ் கத்து குடுக்கறாங்ளா கவர்மெண்
ஆமா ஃப்ரீ டைலரிங் கிளாஸு ஃப்ரீ டைலரிங் மெஷினு
மிஷினு எல்லா மாமி கத்துக்கிட்டாங்கப்பா
துபாயான் காசு குடுக்கணுமா குடுத்து சேரணுமா இல்லல்ல இல்ல எங்க எங்க ஊர்ல ஒரு பொண்ணு போதுல்ல ஐநூறு ரூவா எதோ அப்ளிகேஷன் ஃபீஸோ என்னமோ சொல்லி வாங்
ஓ அது தெர்ல இல்ல மாமி வந்து போனாங்க என்னியு வந்து கூப்பிட்டாங்க என் சுச்சுவேஷன் செரியில்ல நா எப்ப இங்க வருவே எப்ப அங்க போவேன்னு எனக்கே தெரியாது
ஓ செரி
நான் போய் சேர்ந்துட்டு ரெண்டாங் கட்டமா வரவும் முடியாம போவும் முடியாம இருக்க வேண்டியதுதா மார்னிங் வந்து பேய்டணு மார்னிங் ஒன்பது மணிக்கு மெஷின் கத்துக்க
எங்கலதான் விடுவாங்களலாம்ல்ல
ஆ சாய்ங்காலோ அஞ் சரைக்கு விடுவாங்க மதியானோ சாப்பாடு, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாங் குடுக்காங்க
அப்டியா அவுங்களே குடுப்பாங்ளா பா
அவுங்ளே குடுப்பாங்க ஆ அந்த பிள்ள சொல்ல மறந்துருச்சு எல்லாமே குடு ப்பாங்க கத்துக்கிட்டாங்க சரியா கத்து குடுக்கலயா
அப்படியா ஆனா வந்து அந்த பிள்ளைக்கு எல்லாமே ஏ டு இசட் சட்டிஃபிகேட் லேந்து உண்டா அத வெச்சு கவருமெண்டு ஜாபு வரைக்கு பு போலாமா அத வெச்சு தக் தச்ச ஒரு ஒரு எக்ஸாமினேஷன் மாத்திரி வெப்பாங்களா எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆனா ஃப்ரீயாவே வந்து இது குடுப்பாங்களா மிஷினு
ம் மிஷின் எல்லாருக்கு உண்டு
இல்ல அந்த இது சட்டிஃபிகேட்டு ஃபுல்லா நாப்பத்தஞ்சு நாளு என்னமோ அது ஃபுல்லா வந்து சட்டிஃபி கேட்டு வாங்குறவங்களுக்குதா வந்து
அதான்ப்பா நாப்பத்தஞ்சு நாளு கத்துக்கிட்டாங்க போயி மிஷின்னு குடுத்துட்டாங்க ஆ குடுத்துட்டாங்க ஆனா எ ந்த மிஷின்னா நீ வச்சிருக்கில உஷா அந்த மிஷின் தா
உஷா நல்ல கம்பெனி தா என்னோடது
ம் அந்த மாரிதா அந்த மாரி மிஷின் தா குடுத்தாங்களா
ஆமா நா வாங்கும் போதே அப்பயே ஆறாயிரோ அந்த ரே
ம் ம் எ அக்கா வாங்கும்போது எப்பன் தெர்ல எவ்வளோ ரேட்டுன் எனக்
அதுவு நா வந்து என்ன தெரியுமா பண்ண
ஆ
நா வந்து இதுல வாங்கனே